ஆ கேக்குது சொல்லுங்க
ஹலோ கேக்குதா ஆ இப்போ ஆ கேக்குது கேக்குது இப்போ இப்ப என்ன இன்னைக்கு எத பத்தி பேச போறோ அப்டின்னா வந்து அ பழய காலத்து வாழ்க்கையு இப்ப இருக்ற வாழ்க்கையு பத்தி பேசலா ஆ இப்ப பழய காலத்ல வந்து வாழ்க்கைகள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு டிசிப்ளினா இருந்ததுன்னே சொல்லலா ஏன்னா காலேல அஞ் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாங்க ஆ வந்து காலேல வந்து எந்திரிச்சு ஆ வாச வாசல் எல்லா தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது ஆகட்டு அதுக்கப்றோ காலேல வந்து குளிச்சுட்டு தா வந்து சமயல் அறைக்கே போகணு அப்டீன்ற ஒரு பாரம்பரியம் எல்லா நம்மளோட இதுல இருந்து ஆ சமயல் அறைக்கு போய் அதுக்கப்றோ அவுங்க வேண்டியதெல்லா செஞ்சுட்டு எல்லாரு ஒன்னா உக்காந்து சாப்பிடுற ஆகட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதுல இருந்துச்சுன்னே சொல்லலா இப்ப நம்ம நெறய எனக்குமே நமக்குமே அந்த அளவுக்கு பெருசா பழய காலத்து வாழ்க்க பத்தி தெரியலனாலுமே ஏன்னா நம்ம அப்பெல்லா சின்ன கொழந்தையா இருந்திருப்போ அதனால பெருசா சா நமக்கு தெரியலனாலுமே நம்ம இந்த படங்கள்ல பாக்குறது இல்ல நம்ம பெரியவங்க வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து நமக்கு சில விஷயங்கள வந்து அந்த காலத்துலலாம் எப்டி இருந்தோம் இந்த காலத்துலலாம் எப்டி இருந்தோன்னு சொல்லி அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அத வச்சு பாத்தம்போது அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருந்து ஆனா இப்ப இருக்கிற வாழ்க்கை எப்டி இருக்கு அப்டின்னா பணந்தா வாழ்க்கை அப்பிடின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் வந்து ஆ பணம் வந்து தேவ் வைதா இல்லாம இல்ல ஆனா வந்து ஆ அளவான் மே பத் பணமதா இருந்துச்சு தேவைக்கு ஏற்ற பணமதா இருந்துச்சு ஆடம்பர வாழ்க்கையா இருந்த இயா வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா கேட்டா அப்புடிலா கெடையாதுன்னு தா சொல்லணு ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கையாவும் இருந்துச்சுன்னு சொல்லலா இப்ப இருக்கிற வாழ்க்கைல வந்து எல்லா இ எம் ஐல வாங்கி போட் டு என்ன பெருசா நிம்மதிய சம்பாதிச்சுர முடியும் ஆ எல்லாமே இந்த இந்த பாருங்க ஹ நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு எடத்துக்கு போறோ எதுனாலுமே இந்த ஆடம்பர வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து அத வந்து ஆ வாட்ஸ் அப்லயோ இல் எதுலயும் ஸ்டேட்டஸ் போட்டு நம்ம வந்து நாங்க இப்டி இருக்கோ நாங்க அப்டி இருக்கோன்னு மத்தவங்களுக்கு நம்ம காமிச்சுட்டு தா இருக்குமே தவர நம்ம பெருசா ஒரு அமைதியான வாழ்க்கையா இல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா வாழ்னுமானு கேட்டா கெடையாது தா ஏன்னா கடனு அது இதுன்னு நமக்கு தலைக்கு மேல அவ்ளோ ஒரு இது இருந்துட்டே தாருக்கும் ஆனா அப்பல்லா வந்து எல்லாமே சேமிச்சு ரொம்ப இதுவா சிக்கனமா இருப்பாங்க அந்த காலத்து ஆளுங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கனமா ரொம்ப ஆ பணிவோட ரொம்ப இதுவா நடந்துப்பாங்க ஆனா அவங்க சொல்றதெல்லா நமக்கு புடிக்காது அத வாழ்க்கையை ஒரு பத்து வருஷம் வாழ்ந்து பாத்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓ இதுதா வாழ்க்கை போல இதுதா அவுங்க சொன்னாங்க போலன்ற மாதிரி அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற வாழ்க்கைய வந்து மாறிட்டுதான் வருது இன்னு கொஞ்ச சில விஷயங்கள எல்லா வந்து நம்ம வந்து அந்த காலத் த்துல என்னென்ன நடந்துச்சோ அதெல்லா வந்து பின்பற்றிட்டு வந்தோ அப்பிடின்னா வாழ்க்கை வந்து இன்னுமே ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு நா நெனைக்கிறேன் நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ரொம்பவே சரியாஸ் சொன்னிங்க நீங்க சொன்ன மாதிரி முன்ன இருந்த காலத்துக்கும் இப்பவே அ இப்ப இருக்கறத்துக்கும் ரொம்பவே மாறிடுச்சு அப்பிடின்னு தா சொல்லலா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முன்னாடில்லா பாத்தீங்க அப்பிடின்னா எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க ஒரு கூட்டுக்குடு டும்மா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்க அப்பிடின்னா அந்த கூட்டு குடும்பம் அப்பிடிங்கறது எங்கேயோ ஒரு எடத்துல தா இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப எல்லாருமே வந் து அவுங்கவுங்க வேலை கோ இல்ல அவுங்க பசங்கள வைக்கறது படிக்க வைக்கறதுக்காகவோ ஏ வெளியூருக்கு போயிடுறாங்க அங்க இருந்தபடியே அங்கேயே அப்பிடியே அ வீடு வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க திரும்ப அவங்க உறவினர்கள்லாம் ஒண்ணு கூடி பண்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து மறைஞ்சு போச்சு அப்பிடின்னு சொல்லலாம் அந்த ஒரு விஷயம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வந்து ரொம்ப இதாயிடு சு அப்பிடின்னு சொல்லா இப்ப வந்து இந்த தொழில்நுட்பம் இந்த டெக்னாலஜி எல்லா வளந்ததுக்கு அப்புறமே அதுமே வந்து எல்லாருமே வந்து பேசுறது வந்து அ எப்பியாச்சும் ஒரு ஒருத்தர்கிட்ட நம்ம போன்ல பேசினாலே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்ப ஏதோ ஒரு உறவினர்கள் இருக்காங்க அப்பிடின்னா அவுங்கிட்ட வந்து போன்ல வந்து ஒ ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவ அவங்க ஒரு கால் பண்ணி நம்ம ஒரு கால் பண்ணி பேசினாலே இப்பல்லாம் வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்பெல்லா அப்டி கெடையாது ஏதாச்சு ஒன்னு நம்ம நேர்ல போய் பேசணும் தோணுச்சு அப்பிடின்னா அவுங்க வீட்டுக்கே போயிடுவோம் கிட்டதான் இருக்கும் நம்ம நினைச்ச நேரத்துல பேசலாம் போய் பாக்கலாம் அந்த மாரி ஒரு விஷயல்லாம் இருந்தது பசங்க அந்த காலத்துல இருந்த பஸ் பசங்களும் வந்து விளையாடணு அப்பிடின்னா அவுங்களுக்கும் ஆட்கள் இருந்தது இப்பல்லா வந்து பாத்தீங்க அப்பிடின்னா விளையாடுறதுக்கே ஆட்கள் அவ்ளோவா யாரு க மாட்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா அவுங்க வாழ்க்கை வந்து ஒரு ஒரு பிஸியா போயிட்டு இருக்கு இவுங்க இருக்கிற நேரத்துல அவுங்க வரமாட்டாங்க ஒரு சில பேர்லாம் இப்ப ஊருக்கு போறதே வந்து இல்ல அப்பிடின்னு தா சொல்லாம் அந்த மாரி விஷயங்களும் மறைஞ்சு போச்சு அதே மாதிரி சாப்பாடு அதே மாதிரி அந்த விஷயமும் முன்னாடி எல்லா நல்ல ஹெல்தியான அந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் சாப்புட்டுட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே வந்து அந்த துரித உணவுகள்லா வந்ததுக்கு அப்புறம் அதை சாப்ட ஆரம்பிச்சட்டோம் அதுவுமே வந் து கொஞ்ச மாறிடு அப்பிடின்னு சொல்லாம் இத மாரி நெறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் மாறி இருக்கு அப்பிடின் சொல்லாம் முன்னாடிலா வந்து நெறைய இந்த நம்ம வந்து எங்கேயாச்சு வெளில போனு அப்பிடின்னா மிதி வண்டி இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்க இப் இப்ப எல்லா வண்டியு இருந்தும் அதுமே வந்து நம்மளுக்கு பத்தல இது இது இது வந்து நம்மளுக்கு குடும்பத்துக்கு செட் ஆவுல இந்த வண்டி வேற இது வாங்கணு இப்பிடிதான் போயிட்டு இருக்கே தவர அத வச்சு நம்ம இன்னு அத எப்டி இது பண்ணலாம் அந்த மாதிரியும் வந்து நம்மளால பண்ண முடியல ஏன்னா வண்டியு ஒரு சில தே குடும்பத்துக்கு அதுவுமே ஒத்து வர மாட்டேங்கிது அதுவும் ஒரு ஒரு வகையில வந்து என்னதான் வந்து நம்ம வெளில எங்கியா போனோன்னாலும் நம்ம அந்த நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தா தா முடியுது ஹ அது வந்து நம்ம எப்டி சொல்றது காலத்துக்கு ஏத்த மாரி வந்து மாறி கிட்டே இருக்கு எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லாம் அதாவுது கல்வில இருந்து எல்லா விஷயமும் வந்து மாறிடுச்சு இந்த தொழில்நுட்பம் வந்ததுல இருந்து முக்கிய இதுவே வந் தே இந்த இந்த போ அந் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப நல்ல சேஞ்ச் இருந்தது வந்து இந்த அந்த தொழில்நுட்பம்னால தா நல்ல ஒரு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னதுதா உண் மையான வ ஆக்சுவலா வந்து மாறுனதுக்கு காரணமே தொழில்நுட்பம் தா ஏனா அந்த காலத்துல கைபேசின்றது ஒரு பெரிய ஒரு இது யாருகிட்டயாது நம்ம கைபேசி கேட்டு யா நம்ம யாருக்காவுது பேசணுன்னாலுமே யாராது ஒருத்தர் தா வச்சுருப்பாங்க அந்த கைபேசிய அந்த அளவுக்கு அது வந்து ரொம்பவே இதுவா இருந்துச்சுனே சொல்லலா இப்ப எல்லார்கிட்டயுமே வந்து கைபேசி இருக்குற அளவுக்கு தொழில்நுட் பம் தா வளந்துருக்கு அப்டின் சொல்லலா அதே மாரி கல்வி முறைலயு வந்து நெறைய விஷ்யங்கள் மாற்றம் இருக்கு ஏனா அப்பல்லா வந்து நம்ம வந்து படிக்கணு அப்டின்னா நம்ம ஆசிரியர்கள் கிட்டயோ இல்ல எதாவ்து புத்தகங்கள பாத்துதா நம்ம படிக்க முடியு ஆனா இப்ப இருக் குற காலகட்டத்துல வந்து ஆன்லைன்லே நம்ம எல்லா விஷ்யம்மே பாத்துக்க முடியு எல்லாமே நம்ம வந்து தேடிக்க முடியு எ அ டக்குனு நமக்கு எது தேவையோ ஒர் ஒரு ஒரு செகண்ட்ல நம்ம பாத்து சொல்ல முடியு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளந்துருக்குன் தா சொல்லணு அதே மாதிரி நீங்க குடும்ப நீங்க சொன்ன மாரி உறவுகள்ல வந்து நறைய விஷ்யங்கள் வந்து மாறிடுச்சு அப்ப இருக்குற கூட்டு குடும்பம் வந்து இப்ப இருந்துச்சு அப்டின்னா அ நறைய விஷ்யங்கள் வந்து அந்த கொழந்தைகளுக்கு வந்து நறைய விஷ்யங்கள் வந்தத ஆ தாத்தா பாட்டி ஆகட்டும் யாரா இருந்தாலுமே அவுங்க நறைய விஷ்யங்கள வந்து சொல்லிக் குடுப்பாங்க ஆ ஒரு சில விஷ்யங்கள் நமக்கு பு பெருசா ஒன்னு தெரிலனாலுமே அவங்க நறைய விஷ்யங்கள் வந்து சொல்லிக் குடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து ஆ மாறி இருக் குன் தா சொல்லணு அதே மாரி உணவு உணவு பொறுத்த வரைக்கு நீங்க சொன்ன மாதிரி பழைய காலத்துல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் வந்து ஆ சமச்சு சாப்டுட்ருந்தாங்க அதே மாரி இப்ப இருக்குற வாழ்க்கைக்கு வந்து எல்லாரு வந்து ஹோட்டல்ல நறைய பேரு இப்ப நம்மதா வந்து வீட்ல சமச்சிட்ருக்கோ நறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து ஹோட்டல்லதா சாப்டுட்ருக்காங்கன் சொன்னா அது வந்து ரொம்பவே உண்மையான விஷ்யந்தா நா நெனக்கிறே ஏனா எங்க வீட்டு எதிர்க்க இருக்குறவுங்களே வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கனா சமைக்க மாட்டாங்க காலைல எந்திரிக்கிறதே அவுங்க லேட்டு ஆ திடீர்னு வந்து பார்சல் எதோ சவுண்டு கேக்கு போய் பாத்தா அ எதோ ஒன்னு ஆர்டர் பண்ருப்பாங்க அப்றமா நா பேசும்போது சும்மா கேட்டனா அவுங்க சொல்லுவாங்க இல்ல எந்திரிச்சதே லேட்டு ஆ மோஸ்ட்லி அ வுங்க வந்து இந்த மத்த நாள்லெல்லா என்ன பண்ணுவாங்கனா கல்ல தா வாங்கி சாப்புடுவாங்களே அது பாக்குறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு நா சொல்வே நீங்க வந்து கொஞ்சொ கடைல வாங்குறதெல்லா வந்து கொஞ்சொ அ கம்மி பண்ணிக்கோங்க ஏனா அது உங்க ஒடம்புக்கு வந்து கேடு அப்டின் சொன்னோனெ ஆமாமா அது கரெக்ட்டு தா ஆனா எந்திர்ச்சு சமக்கிறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கு அப்டின்றாங்க இத்தனைக்கு அவுங்க வீட்லதா இருக்குறவுங்க வேல கூட பாக்காதவுங்க வீட்ல தா இருக்காங்க அவுங்களே அவ்ளொ சோம்பேறி ஆயிட்டாங்க இது ம முழுக்க முழுக்க காரணமே அந்த தொழில்நுட்பம் தா அ ஏனா நம்ம வீ ட்லெந்து என்ன வந்து ஆர்டர் பண்ணாலு நமக்கு வந்து ஒடனேவே கெடச்சிரு பத்து நிமிஷ த்துல கெடைக்கிறது அஞ்சு நிமிஷத்துல கெடைக்கிறது எல்லாமே இப்ப வந்துட்டுதா இருக்கு அப்டின்னம் போது அந்த தொழில்நுட்பம் வளர்ந்தனால மட்டுந்தா இந்த விஷ்யங்கள்லா வந்து அதிகமா ஆயிட்ருக்கு அப்போ அத அத பத்தி நம்ம யோ மத்தப நம்ம ஆரோக்கியமா இருக்கணு நம்ம வந்து நல்ல வாழ்க்கைய வாழணு அப்டின்றத பத்தி யாருமே யோசிக்கிறதுக்கு கூட ஆ நேரம் இல்லன்தா சொல்லணு
ஓ ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னீங்க இப்பல்லா வந்து இன்னொரு ஒரு விஷ்யொ என்னனா அந்த காலத்துலல்லா வந்து இந்த மாதிரி வண்டிகள் வாகனம் வந்து நறைய கடையாது அதனால வந் து நம்ளுக்கு அந்த மாற்று து கா காற்று மாசுபடுதலா துவ்மே கம்மியா தா இருந்துருக்கு இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்றாங்க அப்டின்னா இயற்கை சார்ந்த ஒரு எடத்த பாத்தாலே அவ்ளோ ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன இவ் ளோ அழகா இருக்கு அப்டின்னு ஆனா என்னனா அவுங்ளுக்கு அது தெரிய மாட்டிகிது பெரிய பெரிய அந்த நகரபுறங்கள்ல இரு க்கற்து னால இந்த இயற்கையோட அழகு வந்து தெரிய மாட்டேக்கிது அவுங்க அந்த காத்து சுவாசிச்சது அங்கருக்குற மலை அருவி பாத்தது ஒரு மலைய பாத்தது மரம் அந்த இதெல்லா வ புல்வயல்கள்லா பாத்தாங்க அப்டின்னா நெற்கதிர்கள் எல்லாத்தையும் போது அவுங்களுக்குலா வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப இருக்குறவுங்க ஆனா அதெல்லா வந்து அந்த காலத்துல அந்த எடத்துலதா வாழ்ந்துருக்காங்க அப்டின் நெனைக்கும் போது அதுவுமே ஒரு பெரிய விஷயமா இ இப்ப எல்லா எடமு வந்து கட்டிடமா மாறிடுச்சு அல்லருந்து ஒரு வீட்ல ஒரு செடி இ ருந்தாலே ஒரு பெரிய யமா இருக்கு ஆமா இப்பத்திக் இப்ப வரைக்கு யாரு எல்லாரு யார்லா நெல வச்சுருக்காங் ளோ அவுங்களுக்லா ஒரு நல்ல ஒரு அ மதிப்பு இருக்கு அப்டின் சொல்லலா அந்த அளவுக்கு அவுங்க வந்து அ நெலொ வச்சிருக்காங்க அப்டின்னும் போது அதுவே ஒரு பெரிய விஷ்யமா மாறிடுச்சு இப்பல்லா
ஆமா இவ்ளோ நேர உங்ககிட்ட பேஸ்னதுல வந்து நெறைய விஷயம் பகிர்ந்துகிட்ட உங்ககிட்ட பேஸ்னதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்
நன்றி